ஹலோ
வணக்கம் தோழி
ஆ தோழி வணக்கம் நல்லா இருக்கீங்களா
நல்லாருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மாதா இருக்கே நீங்க சாப்டிங்களா
ஆஹ் சாப்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டீங்களா
உம் சாப்டாச்சு என்ன சாப்பாடு
இன்னைக்கு தக்காளி சாதம் கம்பு கம்பங்கூழ்
கம்பங்கூழ் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு
ஆமாங்க வெயில் காலோல்ல அதனால
ம் கம்பங்கூழ் எப்டியாது என்ன அந்த அது பயிர் செய்வாங்களா வீட்ல
இல்ல இல்லங்க கடைகள்ல வந்து முழுமையான கம்பு வாங்கிட்டு வந்து சுத்தோ செய்து நம்ம அத வந்து நம்ம வெயில காய வச்சு எடுத்து வச்சிடோம்னா நமக்கு வேணுங்க போது எவ்ளோ அளவு வேணுமோ அத எடுத்து மிக் சில வந்து நல்லா பொடியா அரைச்சிட்டு ஒன்னு க்கு மூணு பங்கு தண்ணி ஊத்திக்கலா ஒரு கை கம்பங்கூழ்னா ஒரு டம்ளர் கம்புகூழ்னா மூணு டம்ளர் தண்ணி மூணு அல்லது நாலு டம்ளர் தண்ணி ஊத்தி சுவைக்கு தேவையான பொருள்கள் ஆ இது பண்ணிட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டோ அப் டி இல்லைன்னா மண் சட்டி இருக்குன்னா அதுல வந்து ஒரு பத்து நிமிஷோ தண்ணி கொதிக்க விட்டு விட்டு இது பண்ணிக்கலாங்க
ம் நா அதெல்லா செஞ்சதுல்ல அதா கேட்டே
என்னங்க தோழி
நா இந்த கம்பங்கூழ்லா நா செஞ்சதுல சாப்டது இல்ல
ஓ ஓ ஆ ஆ நல்லா இருக் கு தோழி நம்ம வெயில் காலத்துக்கு வந்து அ ரொம்ப நல்லா இருக்கு
ம்
அது அ நார்ச்சத்து நிறைந்தது உடம்புக்கு வந்து நல்ல வலுவு தரு
ஆமா
நிச்சயமா ஒரு நாள் செஞ்சு பாருங்க
ஆ செஞ்சு பாத்ரலா
நிச்சயமா அது வந்து சுவையுள்ளதா இருக்கு நீங்க என்ன சாப்டிங்க
நா வந்து இட்லி அப்றோ சட்னி சாப்ட்டே இட்லி தக்காளி சட்னி தேங்கா சட்னி
ஆ ஆ சாப்புடும்போது எப்போமே இட்லி வந்து நமக்கு மாவுச்சத்து மட்டுதா உடம்புக்கு குடுக்கு எப்ப உணவு உட்கொண்டாலு கூட கொஞ்சோ புரதச்சத்து நார் சத்து சேர்த்தி சாப்டுங்க அப்ப பிற்காலத்துல வரக்கூடிய உடம்பு பலவீனம் வந்து கம்மியாகு கூட அந்த இட்லி கூட ஒரு முட் ட அல்லது கொஞ்சோ சோயாபீன்ஸ்சு அப்டி வந்து வச் சு சாப்டறத வந்து ஒரு வழக்கமா வச்சுக்கங்க
இல்ல வீட்ல வந்திட்டு இப்போ கொஞ்சோ இப்ப மால போட்டுட்டு இருக்காங்கள எல்லாரு அதனால வந்துட்டு அந்த அசைவம் சமைக்க முடியல
ஓ சரி சரிங்க அசைவந்தா சாப்டணும்னு கெடயாது சைவத்து ஏதோ ஒரு ஒளி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு தோழி
அப்டியா
ஆ
இப்ப கேக்குதா
ஆ உங்களுடைய குரல் கேக்குது பட் டு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு பொருள் நகுத்தற மாரி திரியான ஒலிகள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு.
இப்ப இப்ப கேக்குதா இப்போ ஓகேவா உங்குளுக்கு? ம்
அதனால அசைவ உணவதா கூட சேத்தி க்கணுன் கெடையாது சைவ உணவுலியே சத்தான இது எவ்ளவோ இரு க்கு அத கூட வெச்சு சாப்டம் போது நம்ளுடைய பலவீனங்கள் இருக் இருக்கு.
ம். நம்ம வந்து இப்பியே நம்ப வந்து ஒடம்புக்கு நறையா சத்து சேத்துகிட்டாதா நம்ப அப்பதா நமக் கொஞ்சோ ஒரு வயதான காலத்துல வந்து நமக்கு அது வந்து ஒரு நல்ல வலுவா இருக்கு.
ஆ நிச்சியமா நிச்சியமா.
ம். நீங்க வேற இது இல்லாம வேற எது சத்தா எடுத்துப்பீங்க?
ஆ தோழி எ குடும்பத்து ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்கு நானு எனக்கு முதல்ல சரிவிகித உணவு பத்தினா அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்ல. சமீப காலமாதா அத பத்தி நா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சே. ஆ நா உணவு குடுக்கக்கூடிய உணவு குடுக்குறப்ப அதுல மூன்றுல ஒரு பங்கு வந்து மாவுச்சத் த்து இருக்குற மாதிரியான உணவுகள் அரிஸ் சி அல்லது இட்லி தோசை அந்த மாதிரி இன்னொரு பங்கு வந்து நிச்சயமா புரதச்சத்து நிறைந்த உணவ வந்து குடும்ப உறுப்பினர்கள எடுத்துக்க வந்து வலியுறுத்துவே அது வந்து முட்டை, சோயா பீன்ஸு காய்கறிகள் கீரை வகைகள்ல நிச்சயமா எதோ ஒன்னு ரெண்டு வந் து இடம்பெரு அதுக்கப்புறோ இன்னொரு பங்கு வந்து நார் சத்து உள்ள பொருள் வந்து குடுப்பே காலைல தக்காளி சாதோ குடுத்தாலு ஒரு டம்ளர் கம்பங்கூழ் குடுத்தே அது வந்து நார்ச்சத்து இருக்கு. கூட குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒவ்வொரு முட்ட வேக வெச்சு குடுத்துருவே. அப்ப அந்த மூணு சத்துமே இருக்கறப்ப அவுங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பலவீன குறைபாடுகள் வந்து முடிஞ்ச வரைக்கி நம்ம தவிர்க்லா.
ஆமா கண்டிப்பா. நீங்க இந்மாரி வந்துட்டு கீர வந்துட்டு அ ஒரு நாளைக் க்கு ஒருக் கீரே அட்லீஸ் அ வாரத்துக்கு மூணு முறையாச்சி கீர சாப்புடுங்க. அது முருங்கக் கீர வந்துட்டு ரொம்ப நல்லது.
ஆ முருங்கக் கீர சூப் வெச்சு குடுப்பே சகோதரி.
ம் அதும் இதுமும் முர் ஒரு வந்து வீட்டு பின்னாடி வந்துட்டு முருங்க மரோ வெச்சிருக்கோனா நம்ப வந்துட்டு அதுலந்து நம்ப காய் பறிச்சிக்லா த் அ தண்டு வரைக்கு நல்லதுதா ஆனா தண்டு ஆ தண்டு வந்து பெருசா யாரு இது பண்றதில்ல ஆனா தண்டு தண்டுல வந்து நம்ம சூப்பு வெச்சு குடிச்சா அதுவு நல்லது.
ஓ செரிங்க செரிங்க நிச்சயம்மா.
ம். சரி வேற வந்துட்டு வேற ஏதாவது சொல்லுங்க சரி சமைக்கது சமைச்சிது கெடையாது.
ஆ நிச்சய்மா சகோதரி நீங்க சொன்ன மாதிரி ஒன் வாரத்துக்கு மூன்று முறை நிச்சயமா கீர வந்து சேர்த்திக்கிலாம்
ஒன்னா சூப்பு வகைல சேர்த்திக்கலாம் அப்டி இல்ல அப்டின்னா நம்ம வந்து பொறியல் முருங்கைக்கீரிய பொறியல் செஞ்சுக்லாம்
ம்
இப்ப வந்து நமக்கு நெறைய முருங்கை கீரை ஆஹ் பவுடரெல்லாம் கூட வருது ஆனா அத நம் நம்ப சொந்தமா தயாரிச்சு பயன்படுத்துறது வந்து நல்லது பாக்கெட் உணவகள காட்டிலும் தயாரிச்சு உணவுகள் உட்கொள்வது வந்து நிச்சயமா சத்தானதா இருக்கூ சகோதரி
ஆம் அப்றம் வந்துட்டு இந்த வேற ஏதாச்சு ஒரு சூப்பு தெரியுமா உங்களுக்கு வந்துட்டு நமக்கு கொஞ்சோம் ஒரு சத்தான ஒரு தினமும் நம்ப எடுத்துக்கற மாதிரி
ஆ நிச்சயமா சகோதரி நம்ம வந்துட்டு ஆ கருப்பு கவுளி சூப் வந்து வீட்ல வந்துட்டு செய்வோ அதாது என்னன்னா கருப்பு கவுலி அரிசி வாங்கிட்டு வந்து அத நல்லா சுத்தம் செய்து அல்லது இப்ப சுத்தம் செய்து மாவா அரச்சு கூட கடைகள்ல விக்குறாங்க கஞ்சி மாவு அது வந்து நம்ம கலப்படம் இல்லாம சுத்தமான முறையில தயாரிக்க கூடிய எடத்துல வந்து நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நம்ம ஒரு ஆ மூணு பேரு இருக்கோ அல்லது நாலு பேரு இருக்கோனா இரண்டு மடங்கு தண்ணீர் வந்து அதுல ஊத்திட்டு ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூன் அளவு அந்த அ பவுடர் வந்து நம்ம போட்டுட்டு சீரக மெளகு கொஞ்சோ பூண்டு போட்டு நல்லா நம்ம ராய்க்கூல் மாதிரி அந்த கஞ்சி கா காச்சிட்டே இருந்தோம் அப்டினா நமக்கு ஒரு சூப் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கூ அது வந்து நம்ம குடுச்ட்டோ அப்டின்னா அது வந்து நமக்கு நல்லா பசிய தாங்கும் நார்ச்சத்து நிறைந்தது ஆ ஆ முக்கியமா பெரியவர்கள் யாருக்காது சர்க்கரை நோய் இருக் கு அப்டினா இந்த மாறி சிறுதானிய உணவுகள் வந்து குடுத்தா அவங்களுடைய ஆ சக்கரை அளவு வந்து கட்டுப்படு சர்க் க்ரை இல்லாதவர்கள் இது கூட வேற உணவுகளையு சேத்து எடுத்துக்கறது நல்லது
ஓ அப்படியா
ம் சர்க்கரை இல்லாதவர்கள் இந் ந்த உணவு வந்து சாப்பட்றாங்கனா பிற்காலத்துல அவ்ங்களுக்கு வந்து சர்க்கரை வ வியா தி வந்து வராம தடுத்துக்லாம் எல்லா சிறுதானியமுமே வந்து உங்களுக்கு இன்சுலின் இத வந்து சரி பண்ணி குடுக்கு சகோதரி அதனுடைய வேலைப்பாட்ட வந்து நிலைபடுத்தி கொடுக்கூம் வரகு சாமை திணை ராகி கம்பு ஆ கருப்பு கவுளி இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள் வெள்ளை அரிசிகள வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு ஒரு நேரோவெள்ளை அரிசி எடுத்துக்கோ ஏன்னா இட்லி தோச சாப்ட்டாலு அதுவுமே வந்துட்டு வெள்ளை அரிசி கூட சேந்ததுதா அதனால அதுக் கொஞ்சோனு பயன்பாட்ட கம்மி பண்ணிட்டு இதில்வ கொஞ்சொ கொஞ்சமா நம்ம வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சோ அப்டின்னா பிற்காலத்துல நம்ம மருத்துவமனைக்கு போகக்கூடிய தேவைகள் வந்து நிச்சயமா குறையு ஏன்னா இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கே அடிக்கடி சளி இருமல் இந்த மாறி தொந்தரவுகள் எல்லாம்வருது து இந்த மாதிரி சத்தான ஆரோக்கியங்க ஆரோக்கியத்த குடுக்கும் போது நிச்சயமா அவங்க வந்து ஆ ஆரோக்கியமா வளருவாங்க
ஆமா கண்டிப்பா சகோதரியா ஆனா வந்து இப்ப இருக்கவுங்க வந்துட்டு இப்ப இருக்க பெற்றோர்களுக்குல்லா பெருசா அத பத்தி தெரிய மாட்டேங்குது இந்த கடையில விக்கிற பொருள் வந்துட்டு அந்த ஆ அந்த அந்த மாரி உள்ளதெல்லா வாங்கி தராங்க அவுங்களுக் கொஞ்ச அந்த ஒரு பெருசா அந்த அத பத்தி விழப்புணர்வு இல்ல அவுங்கள்ட
நிச்சியமா நிச்சியமா நம்ம ஒவ்வொருத்தரா அத வந்து பின்ன ப பயன்படுத்த தொடங்கும் போது நிச் சயமா நம்ம மூலமா பல பேத்துக்கு அந்த தகவல குடுக்லா அப்டிங்கும்போது அத நிச்சயமா ஒரு விழிப்புணர்வ ஏற்படுத்தி
இப்ப எல்லாருமே வேலக்கி போறதுனால வந்துட்டு நம்ப சீக்கிரமா சமைக்கணுன்தா பாக்குறாங்க ஒழிய அதுல வந்து சத்தா சமைக்கணு அப்டின்னு அவுங்க அவுங்கக்கு தெரிய மாட்டேங்குது
கண்டிப்பா கண்டிப்பா
ம் ம் உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி சகோதரி நம்ம அடுத் த்து வாய்ப்பு கெடச்சா பேச்லா ஆ நன்றி ம்